கேக்குதா இதுதா இது மாரித்தா அவுங்க சம்மர் போச்சா அவுங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோ நாங்க எப்படா இங்க வருவோனு இருந்துச்சு எங்களுக்கு
உஹம்
அப்டினாங்க இங்க இருக்கிற எல்லா நறையா பேரு கொடுமை அதெல்லா ரொம்ப கொடுமை அப்ரோ அ அ அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டல இருக்கப் போறது அவங்க மாமனார் மாம்மிய மட்டும்தா அந்த ஏசிக்கு யூஸே இல்லயாப்ப
அப்புடியா ஐயோ கடவுளே இதுல இன்னு கொடும
அது ஆன் பண்ணவே விட மாட்டாராம் அவுங்க மாமியாரு மாமனாருக்கு இதெல்லா ஆர்ட்டிஃபிஷ் இதெல்லா வந்து செயற்கையாக உள்ள இருக்கிறது நாலா அது யூஸ் பண்ண மாட்டே அப்டின்னு விசிறிய வச்சு வீசிட்டே படுத்திருந்தாலு படுத்துருப்பாரா ஏசி போட மாட்டாறா
விளங்குச்சு நல்ல மனுஷன்டி அய்யோ ஆண்டவா
அவுங்க வேற லாங்குவேஜ் பீப்புள் நம்மளோட ஃப்ரெண்டு ஸ்டேட்டு அந்த பக்கோ ஃப்ரெண்டு ஸ்டேட்டு
ஓ சேரி சேரி சேரி ஆ புரியுது புரியுது ஆ ஆ
உங்க ஊருக்கு பக்கத்துல தா அவ அவுக போம் போது உங்க ஊருக் தாண்டி தா போவாங்க
தேவயே இல்லயே அப்ப அவுங்களுக்கு அது
ஆ அங்க வந்து ரொம்ப ஹாட்டா இருக்குமாப்பா
அப்டியா அந்த அளவுக்கா ஹாட்டா இருக்கு
ட்டா இருக்குமா அங்க சம்மர்ல பொறுக்கவே முடியாதா அவ்வளோ ஹாட்டா இருக்குமா அந்த அவுங்க
ஒரு சூப்பரா
ஆ அது அப் நல்லாருக்கு அவ்வளோ ஹார்ட் டா இருக்குமா ஒன்னுமே பண்ண முடியாதா அதா சொன்னா எங்கம்மா அவங்க பாவோ அவுங்களுமே என் ஃப்ரெண்டுமே கொஞ்சோ முடியாதவங்க ம் ஒடம்பு முடியாதவுங்க
ஓ அப்படியா ஹ ஹ ஹ சேரி சேரி எங்க பாத் தளு முடியாது அந்த மாரிதாம் போயிட்டு இருக்குது இன்ன
அதோட ஸ்டோரில்லா வந்து ஒரு பெரிய ஸ்டோரி
இங்கியு இப்டிதா எங்க வீட்டு கிட்ட ஆ
ரொம்ப தைரியமான பொண்ணு அந்த மாதிரி இருக்கணுன்னு நா நெனைப்பே அந்த மாரி இருந்தா எத வேணா நம்ம தாண்டி வந்தடலா பெரிய சர்ஜரி பண்ணி அதுக் அக்கப்புறோ பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட்லா பண்ணி இப்போ டீச்சரா வேலைக்கு போயிட்டுருக்கு என்ன என்ன என்னன்னு யோசிச்சிட்டியா
பெரிய சர்ஜரினு தெரியுது ஆனா என்னன்னு தெர்ல
எ அதுக்கப் புறோ வரப்போறது அதுக்கப்புறோ கோர்வையா பண்ற ட்ரீட்மெண்டெல்லா பண்ணி
ஓ ஆ அப்டியா ஏய் எங்க அம்மாக்குல்லா இருந்துச்சு சொன்னேனே அதுவா
அதுதா அதேதா அதே வேற வேற எடத்துல வேற மாதிரி
அப்டியா இதுல சர்ஜரி பண்ற அளவுக்குன்னா அப்ப வேற எடத்துலதா இருக்கு ஒகே ஆ
அதுக்கு நீயே இருக்காது நீயே இருக்காது அவங்களுக்கு
நீயா
நீ வந்து ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க மொத்தமா
அ
பயங்கர போல்டான பொண்ணு பயங்கர போல்டான பொண்ணு ஃபோர் இயர்ஸ்ல ரெண்டு சர்ஜரி ஆயிடுச்சு ஃபோர் இயர்ஸ்ல ரெண்டு சர்ஜரி
யாபா ஹ்ம்
த்த எனக்கு அத பாக்க பாக்க வலிக்கு வலிக்கு வாலி உயிர் போயிரு புள்ள துடிச்சுரு என்ட்ட தா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சொல்ச்சு செகண்ட் டைம் வந்த எனக்கு வலிக்குது ஈஸ்வரி ரொம்ப பழைய மாரி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்டின் ‌ச் பயப்படாதீங்க எல்லாச் சரியாயிரு அப்டின்னு சொல்லி இப்போ வந்து சர்ஜரி பண்ணி ஒரு ஒரே காலல தா ஆ ஒரு மூணு மாச்த்துக்கு மூணு மாச்த்துக் ஒரு தடவ ஃபோர்டி தௌசணுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்காங்க ஒரு இன்ஜெக்ஷன்னோட ரேட்டு ஃபோ டி தௌசண்
எப்பா பயமா இருக்கு இதானா
பத்துல வாழ்றத நெனைச்சாலே பயமா இருக்கு அதுல வந்து நமக் கு நம்மள சுத்தி நடக்குற விஷயங்கள்லா யோச்சா ரொம்ப பயமா இருக்கு
ம்
இந்த சுத்தி நடக்குற விஷயங்கள்லா தாண்டி மீறி நம்ம வாழலான் வாழ்க்கைக்கு வாழ்க்கைய எடுத் த்து வரும்போது நமக்கு ஏதாது வந்துருமோ அப்டிங்கிற பய வந் அதுக்கு எத்தன வயசு முப்பத்தி அஞ்சோ முப்பத்தாறோ வயசு
ச்சோ கடவுளே சை ஆனா போல்டா இருந்து இது பண்ணிட்டாங்கல்ல
அவ செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பைய ஒரே பைய அதோட அவ்ளோதா ஆம்மா
சை நடக்குறாங்களா நடக்
அ நடக்கு நடக்கு ஆனா அதால கீழ உக்கார முடியாது தரையில உக்கார முடியாது ஏதாவது ஸ்டூல்லயே சே ம் ஸ்டூல்லயே சே நீ் ட்ரான்ஸ்பிளான்ட் மட்டும் இல்ல அந்த எடத்துல போனே ட்ரான்ஸ்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க
ஓஹோ அப்படியா
ம் எனக்கு அதலா கேக்கும் போ தலையே சுத் திரு அப்புறோ கொஞ்ச நேர நானே என்னைய ரிலாக்ஸ் பண்ணிக்குவே ஆ
இங்கே எங்க வீட்டுக்கிட் நாங்க வாடகைக்கு விட்ருக்கோன் சொன்னேல்ல அந்த பிள்ளைக்கு அது நாலு பொண்ணு நம் மூணு பொண்ணு ஒரு பைய ரெண்டாவது பொண்ணுக்கு தலஸ்மியானு ஒரு நோயி கேள்விப்பட்ருக்கியான் தெர்ல
தல பெருசா இருக்குமே
ஆ அ தலஸ்மியானா தல பெருசா இருக்கு
இல்லல்ல இல்லல்லல்ல ப்ளட்டு ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்களே பிளட்டு ஒரு மாச ஆறு மூணு மாசத்துக்கு ஒரு தடவ ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மாச மாசம் ட்ரான்ஸ்பிளான்ட் பண் மாத்திக்கிட்டே இருக்கணு ஒரு பொண்ணு யூடியூப்ல விளாக் போடு நியபாகருக்க குட்டையா ஒண்ணு ஆ அத வச்சு அத் அதுதான்ல கன் யூஸ்சாயி அது மண்டையும் பெருசாருக்கு பாரு அதுல தா கன்பியூசாயி சொல்ட கரெக்டா சொல்ட்டே பத்தியா என்ன பன்றது ஒண்ணுமே பண்ண முடியாது அதலா வன்டா பண்ணிதா ஆகணு டிரான்ஸ்ப்ளான்ட் பண்ணிது டிரான்ஸ் டியுஷன் பண்ணிதா ஆகணு அதுக்கான டோனர்ஸ்
ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணு எங்க மாமா தா அடிக் கடி எல்லா டோனர்லா ரெடி பண்ணுவாங்க
ம் எத்தன வயசாகுது அந்த
அது என்ன இப்பென்ன சிக்ஸ்துதா படிக்குது அவிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ யு கே ஜில இருந்தோ தெரிஞ்சு பண்ணிட்ருக்காங்க
ஓ அது எப்டி கண்டுபிடிப்பாங்க ஃபீவர் எதும் வருமா
அது ஒரு நிமிஷோ டி என் கொலுசுதானா சத்தோ அது வந்துட்டு என்ன ரொம்ப வெள்ளையா இருந்தது ரொம்ப வெள்ளாயான எல்லா மைதா மாவுன்தா கூப் டுவாங்க இங்கெல்லா அப்புறோ போயி டா டாக்டர்ட்ட போய் செக் பண்ணா ரொம்ப ஒரு மாரியாவே இருக்காளே ரொம்போ ஆ அசதியாவே இருப்பா சாப்ட மாட்டா ஒன்னும் பண்ண மாட்டா என்னன்னு போய் செக் பண்ணா இந்த மாரின்டாங்க ப்பா ரொம்ப கொடும ஆனா அதல்லா
பயந்தான் இதல்லா இந்த மாரிலா வண்டா பய
பயந்தான் ரொம்ப பயந்தான் அதல்லா ஆமாம்மா ம் ம் ம் ம் வேறென்னே அப்றோ
நா எதுவுமே ஊற போடாம வந்து படுத்துட்டே சப்சா சீட் வெளில வந்து உக்கான்டே சப்சா சீட்ஸ் ஊற போடணு என்னென்ன ஊற போடணு ஆமா டெய்லியு சப்ஜா சீட்ஸ் ஊறப்போடணு ஏதாவது ஒரு பயிற ஊற போடணு எதுவுமே பண்ணல அப்டியே விட்டுட்டு வந்து உட்காட்டு எனக்கு இணைக்கென்னமோ மூடே சரியில்ல
எல்லாரு படுத்துட்டாங்களா
அதெல்லாரும் படுத்தாச்சு காலையிலருந்து சண்ட நடந்துக்கிட்டே இருந்தா ஒருத்தி மைண்ட்டு அப்டித்தா ப்ரீ ஆகு
ஆமா
பாக்க பாக்க கோவ வருது ஏதாவது வீட்டுக்குள்ள போனா பேசிபுட்ற அதுதா கோ பயம் இதுவாருக்கு ம் தா ரோட்ல வீட்லயே உட்கான் எனக் பாக்க பாக்க பயங்கர கோவ வரு எதயாது பேசிவுட்ருவே அப்றோ எல்லோரு பேசு வாங்க சண்ட வந்துரு வெள்ள வந்து
உஹ உஹ
எவ்வளோதான்ப்பா எறங்கி போறது எறங்கி போய் எறங்கி போய் வ வளைஞ்சி வளைஞ்சி கூன் விழுந்துருச்சுப்பா அத அதா குனிஞ்சு குனிஞ்சு குனிஞ்சு கூன் விழுந்துருச்சு நமக்கெல்லா கூன் விழுகள அப்டியே சுரு உருண்டுட்டோ சுருண்டுட்டோ அப்டி சற்கிள் மாரி ஆயிட்டோ
அதுதா அங்க
ஆ அந்த ஆயாச்சு எதுனா ஏன்டா அப்டின்னு இருக்கு நமக்கல்லா என்னதா பண்றது அவ்ளாதா அப்டின்ட்டு போக வேண்டியது தா ஆமா கா அதாவது கழுதிக்கு வாக்கப்பட்டா ஒதவாங்கிதா ஆகணூ நாய்க்கி வாக்கப்பட்டா கடிவங்கிதா ஆகணூ இது
எனக்கு இங்கெ எனக் இவங்கல்லா சப்போர்ட்டு எங்க வீட்டுக்காரரு எங்க வீட்டுக்காரரு பேசினாருன்னா சண்டதா வரூ எனக்
எங்க வீட்லலா சப்போர்ட்டு ஒரு பெர்சன்டேஜ் கூட கெடையாது இப் இப் இப்போ இப் இப்போ வந்து ஒரு பர்சன்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கலா ம்ப்பா ஆனா வந்து ஏ ஏ மேரேஜான ஸ்டார்ட்டிங்லேர்ந்து ம் பீஃஷ் முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கூ சப்போர்டு இங்கிறது ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அப்படிதா இருந்தே
ம்
நம்ம நமக்கு ம்யூ பொதுவா ஒரு பிரெண்ட் இருக்காள்ல அவளுக்கு எல்லா கதையூ தெரியூ
அப்படியா ம் ம்
அந்த கதைக்கி நம்ம கத தேவல போல நம்ம கதைக்கி அந்த கத தேவல போல
அந்த மார்த்
பெய்ற வேண்டியத்தா அ அப்படிதா போகுது உண்மையிலே சொல்றே அந்த கதைக்கு நம்ம கத போல நா எல்லாருக்கூ ஒன்னு ஒண்ணு இருக்கும் போல அப்டின்ட்டு போயிருவே
எனக்கூ இருக்கு கதையெல்லா நெறய ஆனா வீடல இருக்கனால ஒன்னூ சொல்ல முடியாம இருக்கிறேனானூ ஆமா இப்ப
போட்டு கேலரி கேலரி கெளறி கெளறுனா புண்டம் கெளறன மாரிதா நமக்கெலா நம்ம ஜாலியா பேசிக்கலா நம் பூ நம்ம எப்டி ட்ரெஸ் பண்ணலா எந்த மாதிரி ஃபேஷன் பண்ணலா நம்மள எப்படி குரூம் பண்ணிக்கலா
சொன்னே
நம்மள எப்படி குரூம் பண்ணிக்கலா ஆ அந்த ட்ரெஸ்ஸெ முதல்ல நா கண்டுபிடிக்கணூ கண்டுபிடிக்கிறே ம் ஆ அனுப்புறே வேற ஏதாவது அனுப்புறே இருந் நா அனுப்புறே அனுப்புறே நா இப்ப நா நாளைக் காலையில அனுப்புறே ஒரு ஃபோட்டோ அது வந்து அங் கங்க பிட்டு பிட்டா கெடந்த துணி எடுத்து தச்ச டிரெஸ்
அதே சொன்னியே நீ காலய்யில
ஆ அந்த மாரி தச்ச டிரெஸ்சு எப்படி இருக்கும் பாரு அங்கங்க பிட்டு பிட்டா கெடந்ச்சு துணி அதுப்பூறா எடுத்து ஜாயின் பண்ணி தச்சோ ம் நா தா தச்சே
அனுப்பு அனுப்பு ம் ம் எனக்கூ அப்படியே அத ஏது கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறதுன்னா கட் கம்மி பண்ணி குடு
ஏய் பின்ட்ரெஸ்ட்ல நெறய மாடல் இருக்கூ
ஏ மாடல் இருக்குடி நா நெறய பாத்துருக்கிறே இருந்தாலூ நீங்க பண்றத அனுப்புனீங்கன்னா நா கொஞ்சோ பார்த்துட்டு சொல்லுவேன்ல இன்னூ அட பாவிகளா இல்ல உங்களுக் னக்குனு ஒரு ஐ டிலா இருக்கும்ல்ல அது வேணா எனக்கு லிங்க் அனுப்பிச்சு விடு இப்போ
அப்படியா எங்க என்னோட டிசைனரோட லைன் ஐ டி இருக்கு அது வேணா அனுப்புச்சுவிட்றே எங்க டிசைனரோட இன்ஸ்டா ஐடி இருக்கு அத வேணா அம்ச்சு விட்றே அ அவுங்க நெறையா போடுவாங்க அவுங்க தக்கெ ப்ளவுசஸ்லா நல்ல நல்ல பேட்டன்ல தெக்கு அதெல்லா நா அம்ச்சு விட சொல்றே எங்க எங்க டிசைனர் வந்து கொஞ்சொ கம்மியா தா வாங்
அப்டியா
ஒ நார் அதாவ்து நார்மலா தா வாங்கு
ம் ம் சேரி சேரி ம் ஓகே ஓகே சேரி பாரு சேரி தூங்குவோ ம் அ சேரி டி ஓகே டி அன்ச்சு விடு எனக்கு பாய் பாய் ம் குட் நைட் அ